ஹலோ வணக்கம்
ஹலோ
ஹலோ ஆ வணக்கம் ஆ கேக்குது கேக்குது
அப்புறோ என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்டாச்சு நா சும்மா உட்காந்துரு ம் ம் ம் சரி சரி சரி ம் ம்
பாப்பே என்ன பண்ண போறீங்க
இப்ப என்ன அடுத்து கிரிக்கெட் பாத்துட்டு இருக்கே ஐ பி எல் சோ அது முடிஞ்ச ஒடனே
ஓ கிரிக்கெட்டா கிரிக்கெட் எப்ப இருந்து பாக்க ஆரம்பிச்ச ஏ
நா வந்து கிட்டதட்ட ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து கிரிக்கெட்லா பாத்துட்டு இருக்கே அதாவது என்னொனக்கு வந்து ஏழு வயசு அந்த வயசுல இருந்தே கிரிக்கெட் வீட்ல ரொம்ப டிவில பாக்கறது ஆ அப்போ வந்து புரி அதா வெளாண்டுதா இருந்தோ நா அஞ்சு வயஸ் ஆறு வயசுல இருந்தே கிரிக்கெட் வெளாட ஆரம்பிச்சுடே அதாவது பசங்களோட சேந்து விளையாடம் போது அப்போதைக்கு என்ன கிரிக்கெட் மேட்ச் அப்போதைக் தெரியு ஆ ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து ரொம்ப டீவில பாக்க ஆரம்பிச்சது பாத்தின ரெண்டாயிரத்து ஏழுல இருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கு சும்மா தூக்கி போட்டு கள்ள தூக்கி போட்டு பேட் அடிக்கற றுது அந்த மார் நல்லா வெளையாண்டு இருந்தோ இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து டிவில பார்க்க ஆரம்பிச்சே இந்த மாரி கிரிக்கெட்ல இந்த மாரி இருக்கு எப்டின்னு சொல்லி டிவில பாத்துதா தெரிஞ்சது இந்த மார்லாருக்கு இந்த மார்லா ஆடனம்னு போலனு சொல்லி
ஆஹா எனக்கு வந்து இந்த கிரிக்கெட்ல நாலேஜ்லா எதுமே கிடையாது ஜீரோ தா சொல்லுவே எது எல்லோ எது ப்ளூ எது ஆரஞ் எது கிரீன் எதுமே எனக்கு தெரியாது
அஹ ஹ ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வோ எந்த வேற எதுவு ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருக்கா இந்த மாரி
ஸ்போர்ட்ஸ்சே நான் ரொம்ப தள்ளி வச்சிருப்பே என்னய விட்டு ரொம்ப தள்ளிருக்க சொல்லிருவே
அஹ் ஏ ஆர்வோ இல்லயா இல்ல
இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனா நல்லா வேடிக்கை பாப்பே மத்தவங்க வெளையாடுறத ஸ்கூல் டைம்ல இருந்து நீ ஹைட்டா இருக்கறதுக்கு நீ போ போன்னு சொல்லி என்னய ரொம்ப புஷ் பண்ணுவாங்க ஆ ஸ்கூல்ல ரிலேட்டிவ் அதுக் குமேல ஓ எனக்கு ஆனா அது என்னமோ தெர்ல நா சொன்ன மூவிஸ்ல வருமுல காமெடி சீன்ஸ்ல அந்த மாரி அவ வெளாடுவ நா நல்ல நின்னு வேடிக்க பாப்பே முன்னாடி நின்னு வேடிக் பாப்பே எ மேல விழுந்தா கூட நா நின்னு வேடிக் பாப் அப்டி வேடிக்க பாக்கல நா மொதஆலாவருவே அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது ஆனா அதுல எல்லா போய் விளையாட மாட்டே நான் தா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடயாது அ சின்ன வயசுலருந்தே சின்ன வயசுலருந்தே ஆஹ் ஆ ட்ரை பண்ணம் கூட எனக்கு ஒரு ஐடியா வந்தது இல்ல இது வரைக்கு எனக்கு என்னோட தாட்டே வேற எனக்கு அப் போஸ்ட் வேற ஏதாதுருந்தா பெயிண்ட்டிங்ஸ் டிராயிங் டிராயிங்ஸ் தா எனக்கு ரொம்ப பிடிக்கு
ம் ம் ம் ம் ஓகே ஓகே ஓகே நாலா அப்டி இல்ல எல்லா ஸ்போர்ட்ஸும் ட்ரை பண்ணி பாத்துர்றதா அந்த மார்தா நானு ஸ்கூல்ல பாத்திங்கனா செட்டில் கார்க்ல வந்து நல்லா அதாவது ஸ்டேட் லெவல்ல விளாண்ருக்
ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லும் போது ஒண்ணு மட்டு ஞாபகம் வருது ஆ செஸ் மட் ட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இன்ட்ரஸ்ட் அது மட்டு விளாடுவே
ம் ஹும் செஸ் ஓகே ஓகே நா வந்து இந்த செஸ் சுள்ளானுக் தெரியாது
நா வந்து இந்த சும்மா இந்த சின்ன சின்ன கேமுக்குல்லா போ மாட்டேன் ஒரேடியா இன்டர்நேஷனல் க்கு தா போய் தாவிருவே அப்டியே அ ரொம்ப அந்த என்ன சொல்ற அந்த எய்த் க்த் செவன்த் அந்த டென்த் அது வரைக்குமே வந்து ரொம்ப பைத்தியமா அந்த செஸ்ஸ வந்து வெளையாண்டுட்ருந்தே ரொம்ப ஸ்கூல் போனாலே வந்து அந்த பிடி பீரியட்னாலே செஸ் போர்ட எடுத்துருவே ரொம்ப அடிக்ட் ஆயிட்டே அந்த செஸ்ஸுக்கு அப்ப ரொம் அது அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது கத்துக்ட்டே அ எப்டி கத்துக்கிட்டன்னா லேப்லதா கத் க்கிட்டே அந்த கம்யூட்டர்ல அந்த அப்பல்லா சின்ன வயசுல அந்த வெளையாவோ இல்லயா லேப்ல கேம்ஸ் இரு வல்லையா ஆ அதுல கத்துக்குட்டு லீவ் டைம்ல போயிட்டு ரிலேட் ட்டிஸ் வீட்ல போயிட்டு அக்காவோட லேப்ல கத்துக்குட்டு அப்பறோ அது ஆ அது கத்துக்ட்டோ ஓகே அது கத்துக்கிட்டதுமே எனக்கு எல்லாமே என்னமோ எல்லாந் தெரிஞ்ச மாரி ஆயிடுச்சு செஸ்ல நா வந்து ஸ்கூல் எல்லாத்துக்கு சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சு ரொம்ப பைத்தியமா வெளையாட ஆரம்பிச்ட்டே அப்றோ ஒரு டென்த் பப்ளிக் போனதுக்கப்றோ ஆ அத விட்டுட்டே ம் எக்ஸாம் வரவு அத அப்டியே விட்டுட்டே தான
ம் ஹும் அந்த செஸ் வெளையாட்றவங்க வந்து கொ ரொம்ப பிரில்லியன்ட்டா அதாது இருப்பாங்க ஆனா யோசிக்கிற திறன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்ற அ இல்ல நானே கேள்விப்பட்டதெல்லாம் சொன்னா கேள்வி பட்டதெல்லா சொன்னே நா வெளாண்டது இல்ல ஆனா கே சொன்னது கேள்விப்பட்ருக்கே அதுனால கேக்குறே அப்டி தானா
அதா நானே சொன்னேயா அப்டின்னு எனக்கே தெரியுமே
ம் ம் இல்ல நீங்களு அப்டி தானனு கேக்குறே நீங்க வல்
ஆமாம்மா நா ரொம்ப பிரில்லியன்ட் தா நானு எல்லாத்துக்கு ஏ க்ளாஸ்ல சொல்லி குடுத்துருக்கே லாப்ல கத்துட் ட்டு வந்து நாங்க வெளையாண்டு அப்பறோ இங்கயு வந்து எல்லாத்தையு ஏ ஃப்ரெண்ட்ஸ் கிட்லா சொல்லி குடுத்துட்டு
ம் ஹும்
அப்புல்லா வெளையாண்ருக்கே அப்பறோ கொஞ்ச கேப் விட்ரு சாங் அந்த கோவிட் டைம்ல வந்து மொபைல் வந்ததுக்கப்றோ மொபைல்லயு வந்துருச்சு இப்ப எல்லா கேம்ஸும் மொபைலே வெளையாடுற மாரி வந்துருச்சா அப்பறோ சிஸ்டரோட க மொபைல்லே வெளையாண்டுட்ருந்தே ஃப்ரண்ட்ஸோட வெளையாண்ட்ருந்தே கொஞ்ச நாளு ஜெஸ்சு எனக்கு என்னமோ அந் ந்த போர்ட் வச்சு வெளாயாடுற ஒரு ஃபீல் இல்ல எனக்கு இந்த மொபைல்ல வெளையாடும் போது அதுனால கொஞ்சோ அதையு அப்பறமேட்டுக்கு யூஸ் பண்றது இல்ல
ம் ஹூம் செரி சரி எனக்கு அதல்லா வெளாண்டதே இல்ல எனக்கு அத புடிக்கவே புடிக்காது எனக்கு வந்து ஓடியாடி வெளையாடணு அந்த ஒரு
ஓடி ஆடி கீழ விழுந்து மேல விழுந்தா
அதல்லா நெறையா வீர தழும்புகள் நெறையாருக்கு இந்த மாரி செஸ் வெளாடும் போது ஜெஸ்ட் செட்டில்கார்க்கு வெளாடும் போதலா டைவடிச்சில்லா அந்த சாட்டடிப்போம் அப்டிங்கும் போது அந்த கையெல்லா அந்த இது சருச்சு விட்ரு
இந்த குண்டு ஒண்ணு போடுவாங்களே குண்டு குண்டு எறிதல்னு சொல்ட்டு
ஆமா
ம் அதல்லா போட்ருக்கீங்ளா
அது ஒரு டைம் வேணா வெளையாண் ட்ருக்கேன் அது வந்து அதெல்லா ஆர்வோ இல்ல ஏன்னா அதோட வெயிட் வந்து ரொம்ப அதிகோ சோல்ட்ரு பெயின் எடுத்துரு அதவந்து அதனால அது ட்ரை பண்ணதுல்ல ஏனா ரொம்ப வெளையாண்டதுனா அந்த செ செட்டில் கார்க் க்கு கிரிக்கெட்டு அதே மாரி அந்த இது வாலிபால் வெளையாண்டுருக்கே இந்த மூணு தா ரொம்ப அதிகமா வெளாயாண்ருக்கே இதுல மேட்சுக்கு போய் வெளையாண்டதுன் னா ஸ்கூல் லெவலு அந்த ஸ்டேட் லெவலு வெல வேன்னா செட்டில் கார்க்ல போய் ஸ்கூல் லெவல் ஸ்டே ஸ்டேட் லெவல்ல போய் வெளாண்ட்ருக்கோ அதுல ப்ரைசும் வின் பண்ணிருக்கோம் அது வந்து ரொம்ப ஆர்வோ அது வந்து அது எப்டின்னா அது ரொம்ப எனர்ஜிட்டிக்கான ஒரு கேமு மீதியெல்லா வந்து கொஞ்சோ ஓகே எதோ எப்பயோ ஒரு டைம் தா பால் வரு ஆனா அந்த செட்டில்கார்க்குங்போது எப்ப எந்த டைம் நம்முட்ட பால் வருன் தெரியாது நம்ம அப்டியே அந்த இதுலயே இருக்கணு மூமெண்ட்லயே இருக்கணு எப்ப எந்தெடத்துல பால் வந்தாலு எடுக்கணு எந்த எடத்துல வந்தாலு டைவ்வடி சாச்சி அந்த பால எடுத்தர்ணு அப்டிங்கற ஒரு இதுலருக்கணு அது வந்து ரொம்ப புடிக்கு அது ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா ன கேமாருக்குமா அதனால அதுல ஆர்வோ ரொம்போ அதிக எனக்கு
ஓகே ஓகே வேற எதாவ்து கேமு இப்ப வெளையாண்டுருக்கீங்ளா சின்ன வய்ஸ்ல வெளையாண்ட கேமு
இப்ப அதுதா இப்ப அது ரீசண்டா அதேதா வெளையாண்ட்ருக்கே செட்டில்கார்க்கு இப்ப வந்து என்னனா ரொம்போ புரோபஷன்லா அதுவேற இண்டோர் குள்ள போய் வெளையாட்றது அதாவ்து பாத்தீங்ன்னா அ உங்களுக் தெரியுமா டோஃபு அந்த மாரியான எடத்துல விண்டோர் போ அத ஃபுல்லா மூடாஃப்பா இருக்கு அதுல போய் மேட்ல வெளையாட்றது அந் ஆ அந்த மாரி அதல போய் வெளையாண்ட்ருக்கோ அப்பெல்லா எல்லா என்னவிட பெரியவங்கள்லா இத வெளையாட்றாங்க அவங்கள்லா ரொம்ப ப்ரொபஷனலா வெளாட்றாங்க அதாது எந்த அவுங்க எப்டி ஷாட்டடிக்கணு நாலா எப்டியு கன்னா பின்னானு அடிப்பே அவங்கல்லா ரொம்ப ரொம்ப நாள்லருந்து வெளையாட்றாங்களாட்டுக்து அவுங்கிட்ட வெளையாடும் போது இன்னு கொஞ்சோனு கத்துக்கறே மார்னிங் டெய்லி மார்னிங் போய் விளையாட்றோ அவுங்கிட்ட இப்ப போறதில்ல ஒரு ரெண்டு மாசம்மா சோல்ட்ரு கொஞ்சோ பெயின் வந்ததுனால போறதில்ல ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கு காலைல ஒரு அ அஞ்சர மணிக்கு எந்துச்சுன்னா ஆறு மணிக்லா அங்க போயிடுவே ஆறு டூ எட்டு ஒரு மூனு மண் நேர ரெண்டு மண் நேரோ வெளையாடுவாங்க அவுங்களோட வெளையாட ம்போது கொஞ்ச அதே மாரி கிரிக்கெட் வெளையாடுவே சன்டேஸ்சானா கிரிக்கெட் தெருவில வெளையாட்றது அது
கிரிக்கெட்னா எப்டி நீங்க மட்டுமா இல்ல அந்த சின்ன பசங்க அந்த ஸ்ட்ரீட் ப ஸ் இருக்கவங் எல்லாருமே வந் வந்துருவாங்கல்லையா எல்லாருமே வ் வா ங்களா இல்ல உங்க ஏஜ் கேட்டகிரி அந்
இல்ல எல்லா ஏஜு வெளையாடுவோ எங்க சின்ன பசங்களு சேத்திப்போ அவங்களு வருவாங்க ஆள் பத்தாது அவுங்களு எடுத்து வச்சு ஆ ஆ அப்டில்லா இல்ல அவனுங்க எங்களவுட நல்லா வெளையாட்றானுங்க அவங்களோட எல்லா எங்லு நாங்க போட்ற பாலு கூட எங்க எங்க ஏஜுல இருக்கவங்க போட்ற பால்கூட அடிக்க முடியாது ஆன அவுனுங்க போட்ற பாலு அவனுங்க ஹயிட்டுக்கே போட்றானுங்ளா கீழே குவுஞ்சு வெளயாட முடி யில அவனுங் போட்ற கோல் டப்புன் வந்து ஸ்டெம்பில அடிச்சிருது அது வந்து அவனுக அவனுங்க போட்ற பால் நமக்கு வெளாட முட்ல ஆனா நாம் போட்ற பால் ஈஸியா அடிக்கிறானுக அவனுங்க எவ்ளோ வெசயாப்போட்டாலு அழகா ஃபோர் அடிக்கிறானுக அந்த மாரி நாங் பாக்ஸ் மேஜ் தா சிக்ஸ்மேஜ் எல்லா கெடயாது சும்மா அந்த சூப்பர் சிக்ஸ்ம்பாங்க அந்த பக்கத் திலியே போர்ருருக்கு என்னைய என்ட்ட எ ஒரு பத்தடியில ஃபோரு அந்த ஒரு பாக்ஸ தூக்கி அடிச்சா அவுட்டு கீழோடியே தா அடிக்கணு அந்த மாரிதா வெளையாடுவோ அப்டிங் போது அது வந்து ஈஸியாருக் கோனு பசங்க அடிக்கிறதுக்கு அவனுங்க அவுங்களோட வெளையாடம்போது அவனுக எப்டின்னா ஆ எப்டி சொல்றது அந்த இழுத்து போட்றதுல்லா இல்ல எப்டினா அந்த பால அவனு எய்டியா போடும்போது பாலு எந்திரிக்கவே எந்திரிக்காது குத்தி அப்டி கீழோடையே வரு நாம எல்லா ஐட்டா இருக்கு போது என்னா பண்ணுவோ கீழே குமுஞ்சாட மாட் நம்ளால அதனால அவுட் அவனுங்க ஓவவர்ல அவுட் ஆயிட்றோ அந்த மாரில்லா நடக்குது அவனுங்க தா எங்கள ஏமாத்துறானுங்க சொல்ல போன
பாவோ சின்ன பசங்கல்லையா இப்பதானே வளந்து வர்றாங்க தெரியாது அவ்ளாக்கு எதுவு
எங்கிட்ட சண்டைக்கு வராங்க என்ன நீங்க என்ன இப்டி ஆட்றீங்க நீங்க அப்டின் எங்கிட்ட சண்டைக்கு வரா
ஆமா நீங்க சீட்டிங் பண்றீங்கன்னு சின்ன பசங்களுக்கு தெரியி து அதனால வந்து சண்ட போட்
மெரட்றானுங்க அதெல்லா இல்ல இத் தா ஃபோர் இத் தா சிக்ஸு எங்களுக்கு ரூல்ஸ் சொல்லி தரானுங்க நாங்க தா அவனுக ரூல்ஸ் சொல்லித் தர்ணு அவனுக எங்ளுக் ரூல்ஸ் சொல்லித்தர்ணு இப்டி தா வெளையாட்னு இந்தெடத்ல தா ஃபோரு இப்டில்லா ஆட்ணு அப்டின் அப்ப எங்கள ஃபில்டிங் நிக்க வெக்கிறனுக சொல்ல போன எங்களுக்கு மேல இருக்கானுங்க இப்ப இருக்ற பசங்கல்லா இந்த மாரி ஆயிட்ச்சு உங்க வீட்டு பக்கோ நீங்க இந்த மாரி
நா நா தா சொல்றனே வேடிக்க பக்கர்துல மொத ஆளா வருவேன்ட்டு இங்கயு வெளையாட் ருவோ இன்னமு இந்த மாரி ஆடுவாங்க நா வேடிக்கு நல்லா பாப்பே வெளையாட்லா போக மாட்டே பாண்டி வெளையாடுவாங்க தாயொ வெள்ளயாட் டுவாங்க
அதுலா வெளையட்லாமே ஒக்காந்
அது எனக்கு வந்து செட் ஆகாது இவுங்ட்டலா அ இப்ப வந்து செட் டாகுல சின்ன வய்சுல வெளயான்ட இப்பல்லா வந்து எனக்கு செட் ஆகல வேடிக்க வப்பே நல்லா அனா ஒருத்தங்க வெளயாட்றத வந்து என்னா சொல்றது இப்புடிதா வெளையாடணு ஏன் நீங்க இப்புடி வெளையாறிங்கன்ட்டு ஏதாது போய் சொல்லிட்ருப்பே
ம் ம்
எதா இருந்தாலு போஃபெக்டா பண்ணனு கரெக்டா இருக்கணு அந்த மாரி ஒரு பொண்ணு நானு
ஓஹோ அனா வேடிக்க பாக்க புடிக்கு எல்லாமே
ஆமா வேடிக்க பாப்பே ஏதாது சீட் பண்ணா புடிக்காது அதுனால போக மாட்டே எங்க நேர்மயான எட இருக்கோ அந்த எட்த்துலதா இர்ப்பே நானு
இப்ப இருந்து அப்புடிதானா சின்ன வய்சுலேந்தே அப்படிதானா
ன்ன வய்ஸ்லேந்தே அப்டிதா
ஓ ஓகே ஓகே ஓகே செரி ஓகே நாம அடுத்த தாப்பிக்ல டொடந்து பேஸ்வோ
ம் ஒ கண்டிப்பா
ம்